ஹலோ கேக்குதா
ஆ எனக் கேக்குது உங்குளுக் கேக்குதா
ஆ கேக்குது ஒரு மாரி பிரேக் ஆகுது
ஆ கரெக்டா தா எனக் மட்டு நல்லா தானே இருக்கு
அப்படியா ஆ சொல்லுங்க கேக்குது இப்போ
ஓகே என்ன பண்றீங்க
நா சும்மாதா நீங்க
இங் நல்ல மழ பெய்திங்க அத பாத்துட்டு உக்காந்துருக்க அதா சிலுசிலுன்ருக்கு ஹலோ
ஹலோ கேக்குதா
ஆ
ஆ என்ன பண்றீங்க
ஆ அதா இங்க நல்லா மழ பெய்து சோ அத பாத்துட்டே உக்காந்துருக்க நல்லா கிளைமேட்டா இருக்கு ஆ சம்ம மழ உங்கக் சவுண்டே கேக்கும் அந்த அளவுக்கு மழ பெய்து
இங்கெல்லா மழயே இல்ல
ஒவ்வொரு டைம் ஒவ்வொருது நேத்து அங்க பேஞ்சிருக்கும்
ஆ இங்கல்லாம் மழையே இல்ல
செம்ம மழங்க ஒரு த்ரீ டேஸாவே நல்ல மழ
ஓ ஓகே ஓகே சாப்ட்டாச்சா
ஆ இன்னும் லேட் ஆகும் நா எனக்கு மேல ஆகும் நீங்க சாப்ட்டீங்களா
இல்ல இல்ல என் தம்பிய படிக்க வச்சிட்டு இருக்கேன் அது முடிச்சிட்டு போய் சாப்பணும்
ஓகே ஓகே
இவ்ளோ நேரம் என் ஃப்ரெண்டு் என் கூட இருந்தா அவ கூட அப்டியே பேசி ட்டு அவ வீட்டுக்கு வந்துருந்தா
ஆ அதா டைம் அப்டே ஸ்பெண்ட் ஆயிடுச்சா
ஆமா அப்டியே ஸ்பெண்ட் ஆயிச்சி கொன்நேரம் நா வீட்டுக்கு போன ஃபோர் ஓ கிளாக் போனேன் சிக்ஸ் தேட்டி க்கி அவ இங்க வந்தா அப்டிங்க கொறஞ்சணும் இப்பதா அவ போனா
ஆகே ப்ரெண்டு் வந்தாலும் நம்மளுக்கு டைம் போறதே தெரியாது
ஆமா நீ என் தம்பி கொஞ்சம் நேரம் படிக்க வைக்கிறதுக்கு இருக்கு அது முடிஞ்சின்னா முடிஞ்ச்சி அவனோட இது
ஃப்ரீ தான் அப்புறோம்
ஆமா அப்புறம் சாப்ட்டுட்டு எதாச்சி ஒரு மூவி பாத்துட்டு தூங்கனும்
ஓகே ஓ
மார்னிங்ல இருந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க
மார்னிங்ல இருந்து என்ன பண்ணன் இன்னைக்கு ஃப்ரைடேவா சோ அதனால வீட்ல கொஞ்சமா எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும்
ம்
எந்திரிச்சன் அப்புறம் டீ குடிச்சோம் தம்பி அப்புறம் ஸ்கூல் போனா ஸ்கூல் போனா திரும்பி நல்லா தூங்கிட்டேன்
ம்
தூங்கிட்டு திரும்ப எண்ச்சி நா தா வீட்ல ச அம்மாக்கு கொஞ்சோ ஒடம் சரினால கொஞ்சோ எல்லா வேலையு அதிகமா கொஞ்ச வேல இருந்துச்சி
ம்
சாமா கலிவிட்டு அம்மாக்கு வெஜிடெபிள்ஸ்லாம் வெட்டி குடுத்தன் அம்மா வந்து கன் கழிவிட்டு சாப்பாடு செஞ்சாங்க கரெக்ட்டா குளிச்சிட்டு தொழுத
ம்
அப்புறமா கொஞ்ச நேர தூங்கனே கொஞ்ச படம் பாத்தே
ம்
கரெக்ட்டா திரும்பியு ஃப்ரே பண்ற ஃப்ரே பண்ணிட்டு டீ குடிச்சுட்டு அப்டே போயிச்சி டே கொஞ்ச பாஸ்ட்டா போயி ச்சி எல்லல்லா எக் இப்போதா வெள்ல போலானு நெனச்சோ அல் ஆமா இன்னக்கிதா எங்க அம்மா வெள்ல கூப்ட்டு போறன்னாங்க மழ வந்துருச்சி
செரி விடுங்க நாளைக்கு சாட்டே சண்டே தான
ஆமா அங்க மெர்சல் வேற மெர்சல் ஜில்லால்ல ரீல் ரிலீஸ் ஆயிருக்கு
ஓ அப்டியா
அதனால அங்க போலான் அப்டின்னு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க
ம் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க
நீங்க எங்கயு போலயா நீங்கலா போமாட்டீங்களா போவீகளே
நா இன்னைக்கு எங்கேயு போவல நாளைக்கு சாட்டடே ஆ போயிருக்கே போயிருக்கே
ஃப்ரெண்டோட ஒரு பிளான் போட்டு போலால்ல
எங்க ஃப்ரெண்ட்ஸ் மீட்டப்கே வரமாட்டேங்காங்க இதுல மூவிக்குல்லா பிளான் பண்ணி வீட்ல அவுங்க வீட்ல பேமிஷன் வாங்கி அவுங்க வந்து ஆமா அவுங்கட்டலா டிரான்ஸ்போர்ட் அது விஷயோ அவுங்க வீட்ல வந்துட்டு எப்டி போற எப்டி வருவ எந்த டைமுக்கு போற அவ்ளோ இன்ஃபர்மேஷன்ல்லா குடுக்கணு
அதுவே நம்ளுக்கு மென்டல் பிரஷர் ஆய்ரு
ஆமா போவே வேண்டா அப்டி நாங்க போயிட்டு கால் பண்ணிட்டேருப்பாங்க எங்க இருக்க எங்க இருக்க எங்க இருக்
அது கொஞ்சோ டென்ஷன் ஆகுந்தா
ஆமா தனித்தனியா எல்லாரு போய் நின்ட்டு வீடியோ கால் பண்ணிட்டு இங்க இருக்கேமா இங்க இருக்
அசோஷோ வீடியோ கால்வரை காம்ப்பாங்களா
ஆ எங்க வீட்ல அப்டிலா எது பண்ணமாட்டாங்க போம்போது சொல்லிட்டு போய்ருவே வர டைம் ஒக்காரு ஆப் அ நார் லேட்டாச்சினா எங்க அம்மா கால் பண்ணுவாங்க என்னாச்சு ஆப் அன் ஆர் ஆச்சி கே அப்டின்னு கேப்பாங்க
ஏ வீடியோ கால்லா என்ன நம்ப மாட்டாங்களோ
அவுங்க வீட்ல அப்டிதா பண்ணுவாங்க
அதுவே அவுங்களுக்கு கடுப்பாய்டு வீட்லே இருந்திருக்கலான்டு
ஆமா
நிச்சயமாக
அதனால இப்போதைக்கு யாரு வரமாட்டாடேனு சொல்லிருக்காங்க பாக்லா எல்லாத்துக்கு காலேஜ் ஓபன் ஆயிருச்சு
ஓ ஆமா ப்ரெஷர்ஸ்குல்லா ஓப்பன் ஆய்ருக்கு
ஆமா எனக்கு இன்னியு நாலு அஞ்சு மாசோ இருக்கிறது
உங்களுக்கு ரொம்ப லாங்கா போகுது
ஆமா நா இது பேச்சலர் ஆஃப் ஃபார்மசி எடுத்திருக்கே
ஓகே ஓகே பீ ஃபார்ம் கொஞ்சோ லேட்டாருக்குமோ
ஆமா அது மெடிக்கல் காலேஜ்னால அதுக்கு கவுன்சிலிங்கெல்லா போட்டு
ஓ நீங்க கவுன்சிலிங் இதுல போனீங்களா
இல் இல்ல நா வந்துட் ட ஆல்ரெடி வீட்லா இந்த காலேஜ் தா வேணு அப்டின்னு எல்லா டிசைட் பண்ணனால மேனேஜ் மின் கோட்டாலா வாங்கிட்டோ அங்கதா கொஞ்சோ டொனேஷன் கம்மி அப்டின்னு சொல்லி என் பிரெண்ட்ஸ் அதுக்கப் அப்புறமா நெறைய பேர் கவுன்சிலிங்ல்லா போட்டிருப்பாங்க நீட் எக்ஸாம் வேற கேன்சல் ஆய்டுச்சு திரும்பியு நீட் எக்ஸாம் எழுதி அதுக்கு ரிசல்ட் வந்து அதுக்கப்புறமா கவுன்சிலிங் போட்டு செலக்ட் ஆனதுக்கப்புறமா எல்லா ஸ்டூடன்ஸ் எல்லா கூப்ட்டு சர்டிபிகேட்ல்லா வெரிபிகேஷன்ல்லா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு டேட் சொல்லுவாங்ளாமா அப்பதா ஓப்பன் ஆகுமாமா
ரொம்ப வென்
ஆமா இதே நீட் எக்ஸாம் இப்பவேருந்திருந்தா இந்த டைம்லாம் கவுன்ஸ்
ஆமா ஆமா ஸ்டார்ட ஆய்ருக்கு இன்னுமா நீட் எக்ஸாம் வைக்கலா ரீ எக்ஸாம்
ம் எங்க வீட்லா இருக்கிற டைம்ல வேற மாத்திட்டேருக்காங்க ஒரு மாதிரி மைண்ட் மாத்திட்டே இருக்காங்க பேசாமா லேப் டெக் னீஷன்க்கு மாரி படிக்கிறியா
ஆ இருக்கிற டைம் அது அஞ்சு மாசத்துல ஐம்பது கோர்ஸ் மாறிரு
ஆமா
ஆனா பீஃபு நல்லதா இல்ல பீஃபு நல்ல வேல்யூ தா
ஆமா சொல்றாங்க அததுக்கு நெறைய ஹிஸ்ட்ரிஸ் எல்லா நெறயா படிக்கணு ஒரு டாக்டர் கூட நேத் து முந்தானேத்து மீட் பண்ணப்ப அவங்க சொன்னாங்க
ஆ
நெறைய படிக்கிறக்கு இருக்கு இது பேசாம நர்சிங்கே படிச்சுட்டு போயிர்லா அப்டின்தா சொன்னாங்க லைட் டா கொஞ்சோ பயமா இருந்த்ச்சு
ஆனா நல்லா வேல்யு உங்ளுக் நர்ஸிங்கு ஓகே தா அது ஒரு மாரி ஸ்மார்ட் ஒர்க் மாரி இருக்கு ஆனா நீங்க சூஸ் பண்ணிருக்கது நல்ல கோர்ஸ் தா
ஆமா
அதுக் வந்து அவ்வளவா அந்த க டஃப்பா இருக்கனாலா அவ்ளவா யாரு காம்படிஷன் இருக்காது
ஆமா ஹ ஒரு காலேஜ்னா ஹண்ட்ரஸ் ஸ்டூடெண்ட்ஸ்
ம் அந்த மாரியா லிமிடட் சீட்ஸ் தா இருக்கு
ஆ லிமிட்டட் சீட்ஸ் தா அதுல வந்து தர்ட்டி ஃபைவ் சீட் வந்துட்டு டொனேஷன் அ மேனேஜ்மென்ட் கோட்டாலா சிக்ஸ்டி ஃபைவ் தா வந்துட்டு இதுக்கு கவுன்சிலிங் போட்டு அந்த தேர்ட்டி ஃபைவ் வந்துட்டு புல் புக் ஆயிடுச்சு அப்டினாங்க நா வந் விட்டு் ஃபஸ்ட்டே எங்க வீட்ல ஃபஸ்ட் டே போய் கேட்டாங்க ஒரு ஃபஸ்ட்டு எனக்கு எக்ஸம்க்கு முன்னாடியே வீட்ல கேட்டுட்டாங்க
ஆ
அதனால நா ஒரு ஃபஸ் டோ இல்ல செகண்ட் ஸ்டூடெண்ட்வோ மேனேஜ்மெண்ட் கோட்டால அப்ளை பண்ணது
ஓகே ஓ
ம் வீ்ட்ல எல்லா பேசி அதா வேணு ஏனா அந்த காலேஜ்ல கொஞ்சோ ஃபீஸ் கம்மி வேற எல்லா காலே அதுவு அப்பாக்கு அப்பாதா கொண்டு போய் விடுவே அப்டின் சொல்லிட்டாரு
ஓ அவ்ளோ கிட்டக்கயா
கிட்டனா இல்ல ஒரு தேட்டி மினிட் ஆ டொன்டி டூ தேட்டி மினிட் ஸ் ட்ராவல் இருக்கு அவ்ளோதா
ஓ அதுமே வீட்ல கொண்டு போய் விட்றேன்டாங்க
ஆமா வீட்ல ஃபர்ஸ்ட் இயர் வீட்ல கொண்டு போய் விடேனு சொன்னாங்க செகண்ட் இயர்ல இருந்து பைக் வாங்கி தரே போய்க்கோ ஸ்கூட்டர் வாங்கி தரே அப்டின்டாங்க இப்போ ஆ பஸ் வந்துட்டு ஒரு ஒரு எடோ சொன்னாங்க அங்க வரைக்குந்தா இருக்குன்னு அதுவு கொஞ்சோ தூரமாதா இருக்கு அங் ஆமா அதுவரைக்கு நா நடந்து போயி பஸ்ஸ புடிச்சு அங்க போறதுக்
பஸ்க்கு கண்டிப்பா அதிக காஸ்டு கேட்பாங்க பெட்ரோல் வெல அதிகமானதுனால வேற
ஆமா அது அப்றமானா அப்பா சொன்னாரு செரி நா எப்பாச்சு ஒரு நாள் ரெண்டு நாள்லா வர முடியல அப்பின்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல உன்னால வர்றதுக்குல்லா தெரிஞ்சுக்கோ போய் கத்துக்கோ அப்டின்லா சொன்னாங்க எந்த பஸ் ஸ்டாப்ல ஏறனு எந்த பஸ் நம்பர்ல ஏறனுலா கத்து ஓகேன்தா சொன்னாங்க
அதெல்லா பழகிடு நம்மளுக்கு அப்றோ அதா புடிக்கு
ஆமா இனிமேல் எனக்கு அப்ப கா இவ்ளோ நாள் ஸ்கூல் டுவெல்வ் இயர்ஸ்மே வந்துட்டு எங்க அப்பா தா கூட்டிட்டு போய் கொண்டு வந்து விடுவாரு ஒரு நாள் கூட ஆஹ்ஹ நடந்தலா வந்து இல்ல ஆட்டோல வந்ததில்ல பஸ்ல வந்ததில்ல
ச்ச ஒண்ணு கூட வந்ததில்லையா
ஆஹ்ஹ எவ்ளோ ஒஃக்கு இருந்தாலு அப்பாதா வருவாரு அதனால எனக்கு அப்டியே அதுவே பழகிடுச்சு வரவெளில எதாச்சு சாப்ட்றக் வேணுனு கேட்டா நிறித்தி வாங்கி தருவாரு
ம்
ஒரு மாரி ஆ எனா இப்ப நா காலைல போனா என் மோஸ்டா நா லேட்டாதா போவ எல்லா எடத்துகுமே நா லேட்டா தா போவ
அது கேல்ஸ் போல மெண்டாலிட்டி
அதுனால இதே அப்பானா ஒரு டக்குடக்குன்னு அட்ஜஸ்ட் பண்ணி வேற ரூட் எடுத் து டிக்ஸ் சீக்கிரமா கொண்டு போய் விட் ருவாரு லைட்டா ஒரு ரெண்டு திட்டு திட்னாலு அது பிரச்சன இல் நம்ம காதுல வாங்க்க மாட்டோ இதே ஆட்டோமேனா இருந்த வந்து ஹாரன் அடிச்ட்டே அவ்ளோ தா விட்டுட்டு போய்டுவாங்க வீட்ல தா அந்த பிரஷர் குடுப்பாங்க அதனாலயே நான் கேட்டாங்க காலேஜ்க்கு ஆட்டோல ஆட்டோ இவன்கில்லையா அப்டின்னு
காலேஜுக்குல்லா ஆட்டோல்லா போனா நம்மளுக் கொஞ்ச பிரெஸ்டிஜ் ப்ராப்ளமா வேற இருக்கு
ஆமா எங்க அம்மா கேட்டாங்க எங்க அப் ப்பா சொன்னாங்க நானே ஃபஸ்ட் இயர் கொண்டு போய் விட்டுற செக் அ செகண்ட் இயர் தேர்டு ஃபோர்த்தெல்லா அவளே போய்ட்டு வந் டோ அப்டின்னாரு இப்போ அதுவு வந்துட்டு அவரால ரொம்ப ஓர்க்கா இருந்துச்சுன்னா நானே போய்கிற ஆமா இல்ல அவளுக்கு ஒஃக்கலா இல்லன்னா நானே என் பொண்ண கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிட்டு வந்துக்குற ஸ்கூல்ல இவ்ளோ வர்ஷோ கொண்டு போணாமா இன்னு இந்த நாலு வர்ஷோ கூட்டி போ மாட்டனா அப்டின் கேக்றாரு அவரு
ஆ கரெக்ட்டு தா எல்லா ஒரு பரக்ட்டு தா
ஆ அதுனால பாக்கலா எப்டின்னு எதும் தெரில என்ன எதுக் யூனிஃபார்ம் வேற
ஆனா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டைம் இருக்கு உங்களுக்ல்லா அதனால கொஞ்சோ நீங்
ஆமா என் ஃப்ரெண்டுக்லா மண்டே ஸ்டார்ட் ஆகுது இருங்கல்
ஆ ஆ ஓகே ஓகே